நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
நா டு நீங்க வேற என்ன சீரியல்ஸ்ல்லா பாப்பீங்க
து இதுங்க வெப் சீரிஸ் பாப்பேங்க
ஓகே நானுந்தா அ சீரி ஒரு சீரியல் அது சிறகடிக்க ஆசை பாப்பே மீதி எல்லா நிங்க வெப்சீரிஸ் தா முன்னாடில்லா இந்த டிவில கனெக்ட் பண்ணி இந்த டிஷ் மாரி வெச்சு பாத்து ருந்தோ இப்ப டிவியில எதுவுமே பாக்குறதுக்கே ஒண்ணு இல்ல எல்லாமே இந்த ஓட்டிடிலயே வந்துருச்சா அதனா கனக்ட் பண்ணிட்டு எல்லாமே இதுலதா பாக்கனு அதனா
பாப்பீங்கங்க
இப்போ வெனஸ்டே புதுசா இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரமிச்சிருக்காங்க அது பாக்குறோ அதுக்கப்றோ தேர்ஸ்டே ஆனா எ ஃப்ரைடே ஆனா வந்துட்டு ரெசார்ட்டு இந்த மூனயு வந்துட்டு அன்னன்னக்கி நைட்டே ஒக்காந்து பாத்துருவோ மூனு பேரு
நாங்க இப்போ இப்போ நியூவா வந்து எந்த இதியு நா பாக்லங்க வெப் சீரிஸ் து முன்னாடி ஹாட்பீட் வரு இல்லிங்ளா
ஆ ஆமாமா அது நானு பாத்துருக்கே ரெண்டு சீசனுமே
ஆ அது அது ரொம்ப எனக்கெதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அத பாத்தேங்க
ம் நானுந்தா நெக் சீசன் த்ரீக்காக வெய்ட்டிங் நெக்ஸ்
ஆமாங்க நவ் ஸ்ட்ரீமிங் ஸீமிங்னு போட்றாங்க ஆனா வர்லிங்ளே ஆ அதுதா இதுவாருக்கு வந்துருச்சினா கொஞ்சோ நல்லாருக்கு
ஆ ஆமா இந்த அந்த அவுங்க பேரெல்லா எனக்கு மறந்துபோ ச்சு அந்த ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணு அவளோட கேரக்ட்ரு ஆ ரீனா ஆ ரீ
ரீனா ரதி
ஆ ரதி ம் செம்ம பேருல்ல பேரு கூட ரொம்ப ம் அந்த கேரக்டர்ஸ் சூப்பராருக்கு அப்டியே
ஆமாங்க ஆமாங்க அது அப்டியே அதோட ஒன்றி பாப்பெங்க அந்த ரீனா பேசுறதெல்லா வந்து எதோ ஆ ரொம்ப இதுவாருக்குங்க அ ஆ அவுங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ராக்கி
ஆ ராக்கி தா இருக்கதுலே சூப்பரு அவுங்க வந்து
காமெடி பண்ணிட்டு மன்க்கி மாரி பண்ணிக்கிட்டு அவே ஃப்ரெண்டே அவனுக்கு வந்து அவே லவ்வரே அவனுக்கு செட்டாகாம அதல்லா நல்லாருக்குங்க
ஆமா அந்த மாரி யாருமே அந்த மாரி காமடி அந்த ஒரு இதுல வந்துட்டு இப்ப நம்ம படங்கள்லா பாத்தோன்னா அந்த மாரி ஒரு கேரக்டர்ல யாரு இப்பல்லா நடிக்கிறதே இல்லன் நெனக்கிறே ஒரு காமெடி இதுல பட் இந்த ஒரு சீரிஸ்ல வந்துட்டு நல்லா கொண்டு போய்ருக்காங்க அவுங்களோட கேரக்
ஆமாங்க நல்லாருக்கு ராக்கி அவே ரியல் லைஃப்லே அவே அப்டிதாங்க இருக்கா
ஓ ஓகே
அ ஹ அ இந்த ஒரு சும்மா எதோ ஒ ரு அவுங் ஒய்ஃப் கூட ஒரு ப்ரோக்ராம் வந்தா விஜய் டிவி ல
ஓகே ம்
ரியல் லைஃப்லியே கோமாளியா தா இருக்காங்க அவனுக்கு அவனுக்கு கரெக்டான கேர க்ட்ரு வந்து அவனுக்கு குடுத்துருக்காங்ளோ அப்டின் தோனு
மேபி இருக்லாம் அத்னால்தா
அதா அவே கே
வருது போலர்க்கு
அததா ஆ அது நார்மலாவே அவனுக்கு வந்துருச்சி அவே அப்டிதாருக்கா போல
ம் ம்
இப்போ வந்துருச்சுன்னா தேர்ட் சீசன் எப்ப வருன் சொல்ட்டு நா வெய்ட் பண்ணிட்ருக்கே ரெசாட் நல்லாருக்குங்ளா
ஆ சூப்பராருக்கு நீங்க அது பாத்தீங்னா எல்லாருக்கு புடிக்குமான் தெரில பட் நல்லாருக்கு ஒரு மாரி ஜாலியா போ எப்டி சொல்லா எல்லாமே வந்துட்டு என்னோட பையேன் கூட ஒக்காந்து பாக்ற மா ரியே இருக்கு அதனால வந்துட்டு நாங்க டெய்லி உக்காந்து பாத்தோ ஃபுல்லா
ஃபேமிலியா பாக்குற மாரி தா இருக்கு மேக்சிமம் வர்றது வெ
ஆமா ஆமா உம் பட் என்னக்கி ஹிந்தி வரும்ல வேற வித சேனல்ஸ்ல எல்லாம் வந்து ஹிந்தியில வர்றது வந்து தமிழ் டப் பண்ணி சிலத மட்டும் பாக்குற மாதிரி இரு கூ சின்ன பசங்கள வச்சு பாக்குற மாரி இருக்காது பட் இங்க ரிலேட்டிவ் வீட்டு இதுல வரு
இதெல்லாமே நல்லாதா இருக்கு உம் பா பாக்குற மாரி தா இருக்கு உம்
ஆமா அப்புறோ எல் பி டபுள்யூ ஒ பட் என்ன ஒரே ஒரு விஷயத்த வச்சுட்டு இப்ப ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருக் காங்க அது முடியும் போது நெனைக்கிறேன் அந்த சீரீஸ் கூட எல் பி டபிள்யூ
என் பி ஆ தெரிலங்க அது நா பாக்ல
ஓகே அது வந்துட்டு தேர்ஸ்டே தேர்ஸ்டே வரும் நாலு எபிசோடு பட் அது முடியவே போது அந்த எபிசோட் அது வந்துட்டு முடிஞ்சுடுச்சுன்னா வேற எத அந்த டைம்லதா வந்துட்டு ஹார்ட்பீட் ஒர்குக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறே பட் எமோஷா
அதுதா அதுதா தெரியலங்க அதுலாம் நா பாத்தது இல்ல இப்போ வர்ற வெப் சீரியஸ் ஏ நா பாக்குறதில்லைன்னா முன்னாடி வந்து எ பொண்ணு உக்காந்து கரெக்டா போட்ருவாங்க வெப்சீரியஸ்லா எல்லாம் இப்ப வந்து என்னன்னா அவளுக்கே படிக்கிறது நெறைய ஆயிட்டதுனால அவ்வெப் சீரியஸ் சைடு கூட வர்றதில்லங்க டிவி சைடே வர்றதில்ல ஓ போடாதனால நானு அப்டி சரி அவ டிவி பாக்கறது இல்லைங்ளா அதனால அத அப்டியே நானு விட்டுட்டே
சரி சரி ஓகே ஆமா அவுங்க திருப்பிய பாக்க ஆரம்பிச்சா அவங்களுக்கு தெரியும் கூட யாராவது பாத்தாதான் நல்லா இருக்கும் தனியா உக்காந்து பாத்தாலும்
த்தே ஆ பேசிட்டே பாத்தோனாதா நல்லா இருக்கும் இப்ப அவுங்களும் ரொம்ப பிஸ் பிசியா இருக்காங்க இப்ப எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்ல இருந்தாங்கன்னா தா கொஞ்சோ ஃப்ரீ ஆவாங்க அப்ப தா பெய் பாக்கணுங்க
சரி சரி
அதுதா சரியது வேற என்ன சீரியலுங்க இப்ப ஏதோ மதீனு ஒரு சீரியல் வந்துருக்கீங்ளே பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாப்பாங்க எ பொண்ணு காலையில அந்த டிஃபன் சாப்டும்போது உக்காந்து அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் து சீரியல் பாப்பா தனோம் கேரக்டரு தனோம் அப்டி ஒரு மாமியார் இருப்பாங்ளான்ட்டு
உம்
யோசிக்கற மாதிரி இருக்கும் அந்த பாண்டியன்ஸ்டோர்ஸ்ல இருக்குற மாமியாரு கோமதி அவுங்க ஆ அ அந்த வ அவுங்க அவுங்க ஹஸ்பண் வந்து இப்டியும் இருப்பாங்களான் தோணூ அவுங்க மருமகளுங்களுக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாங்கங்க அப்டி ஒரு மாமியார் இப்ப இருக்காங்களா அப்டின்ட்லா ரொம்பவே தோண ஆரம்பிக்கும் யோசிக்கற மாரி இருக்கூம் ஆ அந்த மாதிரி அவரு மாமியாரு ஆ அவர் கொஞ்ச டெரரான மாமனாரா இருப்பாரு ஆ மருமகங்கள்லா ஃபிரெண்டா இருப்பாங்க மாமியார் கிட்ட நீங்கல்லா சமைக் க்காதீங்க உட்க்காருங்க நா சமைச்சு போறேன் மாமியார் சொல்லுவாங்க அப்டில்லாம் ஒரு மாமியார் சொல்றாங்ளா அப் அப்டின்னு யோசிக்ற மாரி இருக்கும்
என்னோட மதரின்லா அப்டின்னா நாங்க நாங்க போன வந்துட்டு ரொம்பதா வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ண விட மாட்டாங்க நானே பண்றே அப்டின் சொல்ட்டு பண்ணுவாங்க பட்இருந்தாலு என் எனக்கான வந்துட்டு சும்மா போய் உக்காந்துட்டு இருக்க முடியாது யாரா இருந்தாலுமே டும்மா யாரும் உட்காந்துட்டு அந்த மாதிரி மேபி எனக்கு அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு போல இருக்கு அது வரைக்கும் தி பெஸ்ட்டா இருக்கலா அப்டின்னு நெனைக்கற எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்காதுல்லயா நா எங்க அக்கா அப்டியாங்க அவுங்க மாமியார் வந்து கொஞ்ச ஆப்போசிட் எதுவுமே பண்ண மாட்டாங்க உக்காந்துட்டு மட்டும்தா இருப்பாங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க
ஆ ஆ
பண்ணிட்டு இருந்தாலு அத பாத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே தான இருப்பாங்க தவிர்த்து எதுவு
சிலருக்கு மனசு அந்த மாதிரி இருக்குங்க
ம் ம் மே பி இருக்குலா அதுதா ஒரு ஒருத்தருக்கு என்ன அவுங்க தலையில எழுதி வைச்சி இருக்கோ அது தா நடக்கும் ம் அந்த மாதிரியு வந்துட்டு சீரியல்லயு காட்டுறாங்களா
அ ஆமாங்க அவுங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கங்க அவுங்க கோமதிங்கிறவங்க ஏய் நீங்க எதுக்குடி செய்றீங்க நீங்க இருங்கடி உங்களுக் உனக்கு என்ன வேணு உனக்கு காபி போடுதற நீ உட்காரு உனக்கு தலை வலிக்கிதா நீ எதுக்கு வேல செய்யிற அப்டிலா சொல்லுவாங்களா அது கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி ஃபயரா இருக்கும்
ஓகே ஓகே ம்
என்னடா இப்டி ஒரு மாமியார் இருக்காங்களா அப்டின்ற மாதிரி இருக்கும் ஒன்னு பண்றதுக்கு இல்ல செரி ஒருத்தருத்தங்களுக்கு லைஃப்ல இது இதுன்னு இருக்கும் இல்லிங்களா
ஆமா ஆமா ம்
அதனால இது பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு விட்டுறது
செரி சேரி இது ஒண்ணுதா பாப்பீங்களா
ஆமாங்க இது ஒண்ணுதா பாப்ப எய பொண்ணு சாப்புடும் போது அது கொஞ்ச நேர அவ்ளுமே அந்த மார்னிங் அவுங்க கிளம்புற அவசரத்துல கொஞ்ச பார்ப்பாங்க இந்த பாண்டியன் ஸ் டோர் அரக்குறையா அது சும்மா அப்டி காதுல வாங்கிப்ப அவ்வளவுதா
ஓகே ஓகே ம் சன் டி வி ல
அ இல்லங்க எதுவு அந்த சைடு எல்லா போறதே இல்லங்க இவுங்க போடுற இல்லங்க ஆமாங்க சீரியல் வந்து என்னா ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சீரியல் புடிக்காது ஏன்னா அது வந்து எப்டி ஒரு ட்ரக்கு ஆ கன்சியூ பண்றவங்களுக்கு அந்த ட்ரக் இல்லாட்டி இருக்க முடியாதோ அந்த மாதி ரி ஆயடுவோ நம்பளு அப்டின்னு சொல்லிட்டு நா சொல்லிட்டே இருப்ப ஆனா இப்ப இப்போ நானு ஒரு ரெண்டு மூணு சீரியல் இவுங்க பாக்குறாங்களேன்ட்டு கூட உட்காருற மாதிரி ஆயிடுச்சு
செரி செரி ஓகே செரி எதாவது ஒண்ணு பாக்கலா இல்லாமா நார்மலா இருந்துச்சுன்னா ஓகே
அதுதா அதுதா ஒரு மாதிரி நம்மள கொண்டு போயிடுச்சுனா அப்டின்ற ஒரு பய இருக்கும் இன்னோ எனக்கு ம் அது ராங்கா எடுத்து போய் விட்டுறு ஒரு சில இது எல்லா பார்க்கலனா அது ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி ஆயிடு அந்த மாதி ரி எல்லா இல்லாம ஆ இருக்கிற மாதிரி இருக் ஆ நியூஸ் எங்க சார் வந்தாருனாவே அவர் நியூஸ் தாங்க போடுவாரு
ஓ சேரி சேரி ம் காலையில ஆயிடுச்சனாவே வீட்டுல எங்க எங்க பாப்பா கூட இருந்துட்டு அப்டியே அவங்களு பாத்துட்டே இருப்பாங்கன்னா எனக்கு அது அது என்னவோ இப்பதான் அதுவு வந்துட்டு கொரோனாவுக்கு அப்றோ அந்த அந்த பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்ன்னு போட்டு
ஐயோ எனக்கு இந்த எபோலா வருதுன்னு சொன்ன ஒட்னே நா கொரோனா அப்பங்க சும்மா நா ஒக்காந்து அந்த கொரோனா அப்ப பசங்க எல்லா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இங்க வந்துருச்சு அங்க வந்துரு சின்ட்டு வந்து சொன்ன விஷ்யோ நமக்கு வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணும் போது ரொம்ப பயமாருந்தது இப்ப எபோலோ பத்தி சொல்லும்போது அப்படிதாங்க எனக்கு ஒரு பயோ வருது
இல்லே அது வந்துட்டு அது அப்பப்போ வந்துட்டு போற மாதிரி தா இனிமேட்டு அதுக்கு ரொம்பெல்லா இந்த மாதிரி வைரஸ் இதுக்கெல்லா பயப்பட வேண்டாம்னு சொல்றாங்க ஏன்னா வந்துட்டு இப்போ நார்மலாவே எல்லாருமே வந்துட்டு இந்த கோல்டு காஃபு அது இந்த மாதிரி வருது இல்லையா அப்ப கூட வந்து சுத்தி இருக்காங்க ஒரு இடத்துலன்னா அதுல கண்டிப்பா ரெண்டு பேருக்கு கொரோனா இருக்கதா செய்யு
இல்லங்க கொ ரோனா இல்லைங்க இப்ப எபோலா வந்து எபோலா வர்றது வந்து அது ரொம்ப பேசி ட்டு இருக்காங்களே எபோலா பத்தி
ம் ஆம்மாம்மா பட்
ஆ ஆகலன்னு தா சொல்றாங்க இல்லங்க யா ப் இப்போ வந்து எறக் எறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகலையிங்களாங்க ஒருத்தங்க எறந்துட்டாங்கன்னா அவுங்க பாடிலருந்து ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகுதா
ஓ அப்டிதா சொல்றாங்க அத்னால ரொம்ப ஆழமா வந்துட்டு அவுங்கள பொதைக்கணு
ஆ அவங்கள ஒருத்தங்களோட உடம்பு வந்து ரொம் பொதச்ட்டாங்களா ஆப்பிரிக்கால்ல அவங்க ரொம்ப பெரிய ஆளுங் லா அவங்களோட ஒடம்பு மறுபடி வந்து இல்லே இந்த மாதிரி எல்லா பண்ணக்கூடாது இப்பல்லா இது பண்ணு இன்னு கொஞ்சோ ஒரு பெரிய பாக்ஸ்ல வெக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து மறுபடியு குளிப்பாட்டி மறுபடியும் அந்த சடங்கெல்லா பண்ணதுனால தா நெறைய பேருக்கு எபோலோ ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆச்சுங்களா நெறைய ஆனா இப்
அப்றோ ஊருக்கு போயிட்டாங்க அதுனால வந்துட்டு ஜாஸ்தியா ஸ்ப்ரெட் ஆக்கு அப்டின்றாங்க பாக்கலா இப்பயு அந்த மாரி சிட்டுவேஷன் ஃபேஸ்
அதுதாங்க பயமாருக்கு தெரிங்க நேரோவ் முடிஞ்சிருச்சா பாருங்க
ஆ ஆமா இன்னொரு த்ரீ செகண்ட்ஸ் இருக்கு ஓ கே இன்னொரு வாய்ப்
ஆ அடுத்த கால்ல பேசுவாங்க நன்றிங்க ‍‍ஓகேங்க